கேக்குதா
உம் கேக்குது
பேசலாமா
உம்
ஒரு விஷயம் கவனிச்சுருக்கியா சின்ன வயசு ல மழை வந்தா வெளியே ஓடி போய் நனைவோம் ஆனா இப்ப மழை வந்தா
போன் எடுத்துட்டு
அப்பிடியே குச்சுன்னு ஒட்ன
பண்ண ஆரம்பிச்சுட்டோம்
உண்மையா தான் இப்ப மழைய ரசிச்சோம் இப்ப மழையால ஏற்படும் சிரமங்கள பத்திதான் முதல்ல யோசிக்கிறோம் வயசு அதிகமா அதிகமா அதிகமா அதிகமா மகிழ்ச்சிய பாக்குறது விட பொறுப்ப பாக்க ஆரம்பிச்சு போ
அதுதான் ஆனா சில நேரம் நான் யோசி நெனச்சிப்பேன் சின்ன வயசுல இருந்த அந்த ஹாப்னஸ் எங்க போயி ச்சினு
செல்லுங்க மகித் சி எங்கும் போகவில்லை நாம தான் அதை தேடுவதை நிறுத்திட்டோம் சின்ன விஷயங்கள்ல சந்தோஷப்படுவதை மறந்துட்டோம்
சின்ன வயசு சின்ன விஷயங்கள் நா
சூடா ஒரு தேநீர் டீ குடிப்பது மழை பெய்யும்போது ஜன்னல் நடுவுல அமர்ந்து வெளியே பாக்குறது நீீண்ட நாட்களுக்கு பிறகு நண்பர்களோடு பேசுவது அம்மா சமைச்ச அம்மா சமைச்ச பிடித்த உணவு சாப் து அது இதையெல்லாம் பெரிய விஷயங்கள் இல்ல ஆனா மனசுக்கு நிறைய விஜுத்தர்
அன் இன்டர்ஜிபில் சொல்றது சரிடா இப்போ எல்லாருக்கும் பெரிய சந்தோஷமா காத்திருக்குது ஆனா திடமும் கிடைக்குது சின்ன சந்தோஷங்க கவனிக்க மாட்டது ஆ குழந்தை ஏன்சிச்கிச்சி
இன்னொரு விஷயம் தெரியுமா நம்மல பல பேர் வாழ்க்கை நன்றா இல்ல நம்ம நம்மள்ல பல பேர் வாழ்க்கை நல்லா இல்லன்னு சொல்லுவாங்க ஆனா அவுங்க வாழ்க்கையில இருக் இருக்கிற நல்ல விஷயங்கள்ல எண்ணிப்பாததே கிடையாது
அதான் மனித இய இல்லாதத பற்றி தான் அதிகம் யோசிப்போம் இருக்குல மேல அது வந்து பெட்ரூம் இன்னொரு வீடு இருக்குது சொன்னாங்க ஆமா அந்தான்ட டர்ணிங் திரும்புனா அந்தாண்ட பெரிய ரூம் இப்ப எல்லாம் உள்ள போ முடியலயே அதுல படுக்கலாம் பத்து பேர் படுக்கலாம் அவ்ளோ பெட்ரூம் அது
சில நல்ல நண்பர்கள் இருக்கலாம் உடல் நலம் நல்லா இருக்கலாம் ஆனா அஹ அதெல்லாம் சாதாரணமா எடுத்துக்கிட்டு எடுத்துக்கொண்டு எடுத்துக்கிட்டு இல்லாத ஒரு விஷயத்துக்கு மட்டும் ரொம்ப வருதபடுவேன்
அது உண்மை கிடுத்தவரின் மதிப்பு அது இல்லாம போன பிறகுதான் புரியும் சரி உனக்கு மிகவும் பிடித்த எங்க விட்ல குட்டிய ஒரு ஹாலு அங்கதான் டிவி ஃபிர்ஜி வச்சிருக்கோ ஏன் அப்டியே உள்ள ஹட்டாச் பாத்ரூம் அத நாங்க யூஸ் பண்றதில்ல
மழைக்கு ஒரு வித்தியாசமான சக்தி இருக்குது
சாமிரூம் இன்னான்டா ஒரு கிச்சனு அன்னான்ட ஒரு கிச்சனு இது ஒரு ஹாலு அப்டியே அங்க ஒரு பாத்ரூம் பாத்ரூம்ல குளோஸ் பண்டேன் எனக்கு அப்டிதான் தோணும் குறிப்பா இரவுல மழ பெய்யும் போது அந்த சத்தத்த கேட்டுக்கிட்டே தூங்குறது ரொம்ப பிடிக்கும்
ஏ தூங்குறது ரொம்ப பிடிக்குமா
உம் சேரி ஒரு நாள் முழுக்க எந்த பொறுப்பு இல்லாம இருந்தா என்ன செய்வ
அதிகாலையில எழுந்து எங்கயாவது அமைதியான எடத்துக்கு போவேன் கைப்பே சிய ஓரமா வச்சுட்டு யாருடனும் பேசாம சும்மா இருக்கிற செத்தா
நா இருந்தா பாதி நாள் தூங்கிடுவேன்
அதுவும் ஒரு திறமை தான்
இல்ல உண்மைய சொல்ற சில நேர நமக்கு ஓய்வு இது ரொம்ப முக்கியம்
அது சரிதா ஆனா உடம்புக்கு மட் டும் ஓய்வு கொடுத்தா போது மனசுக்கு ஓய்வு குடுக்கணும்
மனசுக்கு எப்டி ஓய்வு கொடுக்கிறது
சில நேர எல்லாத்தையும் கொஞ்சம் நேர மறந்துட்டு நமக்கு புடிச்ச விஷயங்கள செய்யணும் புத்தக்கம் படிக்கலாம் பாட்டு கேக்கலாம் நடைப்பயிற்சி போகலாம் மனசுக்கு பிடிச்சது செய்யும்போது செய்யற நேர எல்லாரும் தேவ
உனக்கு வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானதுன்னா என்ன
நிம்மதி
பணம் இல்லயா
பணம் முக்கியம்தா ஆனா பணம் மட்டும் இருந்தா நிம்மதி கெடைக்குமோ சொல்ல முடியாது நிம்மதியா தூங்க முடியும் முடியது மனசு பயம் இல்லாம வாழ்றது நம்ம நே இருக்கிற மனுஷங்க நம்ம சுற்றி இருப்பது இவையெல்லாம் சேர்த்துதான் முழுமையான வாழ்க்கை
இந்த கருப் பே ரொம்ப பேர் கே க்க வேணும்
செரி உனக்கு உண்மயா
நான் நான நேசிக்கிற மனிதர்கள் என்னை பார்த்து பெருமைப்படுறது
அழகான பர்த்
ஏன்னா வெற்றி என்பது வந்துட்டு பணம் மட்டும் கெடையாது நம்ம ந நம்மள நம் படுவது கூட வெற்றிதான்
அதான் சில நேரம் ஒரு பெற்றோருட ஒரு பெற்றோரோட முகத்துல வரும் சிரிப்பு எந்த விருதையும் விட பெரியது
இன்னொருவிஷம் எப்போது எல்லாரும் அவசரம் ஆகஓடு
ஆமா ஆனா அதற்காக ஓடி எதற் எதுக்காக ஓடுறோன்னு கேட்டா பலருக்கு பதில் இல்லை
உண்மை
வாழ்க்கை ஒரு போட்டி இல்ல ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாத இருக்குது அதனால மற்றவங்க பாத்து நம்ம அளக்க கூடாது
நம்முடைய பணத்த நாமே மடிக்க கற்றுக்கொள்ளவேன்டும்
சரியா சொன்னா
செரி கடைசியா ஒரு கேள்வி வாழ்க்கை உனக்கு அறிவுரை சொல்லும் வாய்ப்பு கெடைச்சா
ம் ஆச இருக்கனும் பேசணும்
நடக்காத விஷயத்திற்காக இன்றைய நாள வீணாக் காதேன்னு சொல்லும்
ஆஹ் அருமை ஆமா செரி செரி எனக்கெடைச்ச மனிதர்களை மடித்து வாழ் நேரம் சென்ற பிறகு அதை திரும்பி கொண்டு வர முடி முடியாது என்று சொல்
அது உண்மை நேரமும் நல்ல மனுஷங்களும் வாழ்க்கையில கிடைக்கறது பெரிய பரிசு
இன்று ரொம்ப நல்லா பேசணும்
சில உரையாடல்கள் சிரிக்க வைக்கும் சில உரையாடல்கள் சிந்திக்க வைக்கும் இன்னைக்கு ரெண்டும் இருந்தது
அதனால தான் நேர போனதே தெரியல
சரி மீண்டும் ஒரு நாள் இப்படி நீலமா பேசலாம்
கண்டிப்பா அடுத்த முறை இன்னும் பெரிசா பேசலாம்
நான் தயாரா இருக்கேன்
சேரி மகிழ்ச்சி
நீயும் மகி மகிழ்ச்சியாக
நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன்
சாப்பிட்டியா
சாப்புல்ல உம் என்ன சாப்ட நா பிரிஞ்சு
யா இந்த கடையில வாங்கினுதா
உம் வீட்டுல செஞ்சதுதான் அவ படிச்சிட்டுவந்தானா லட்ச லட்சமா சம்பாதிப்பா நீ வேற
அப்படியா நீ செஞ்சியா உம்
இன்னைக்கு நாலு எப்டி போச்சு சரி உம் சரி ஓகே வச்சிரவா
அவரு என்கிட்ட சொல்லி அனுப்பிச்சது
ஹை
கட் பண்ணு